ஹலோ
ஹலோ
உம் சொல்லுங்க
ஹாய் எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கேன் நீங்க
ஆஹ் நல்லா இருக்கேங்கே சாப்பிட்டீங்களா
த்தோ ஃபுட் ஆயிட்டே இருக்கு சாப்ட்டுருவே
என்ன ஸ்பெஷல்
ஆஹ் ஃபிஷ்
ஓ சூப்பர் ஆஹ்
உங்க- உங்க வீட்ல
நா வந்துட்டு இப்பதா மார்னிங் பிரேக் ஃபாஸ்டே சாப்ட்டனா தோச
ஹோ சேர் இப்பதா நா தூங்கி என்ச்சிருக்கே
ஓ நா எந்திரச்சிட்டே பட் அ சாப்புறதுக்கு லேட்டாகுமா டெய்லி அதனால இப்பதா சாப்ட்டது சாப்ட்டதுக்கு
டியூசன் இப்படித்தா போணும்மா
ஆ ஆமா நீங்க என்ன காலேஜு சேர்ற ஐடியா என்ன கோர்ஸ்
நிர்மலா பி எஸ் சி ஐ டி
ஓ சூப்பர் சூப்பர் ஆ எப்ப காலேஜ் ஓப்பன் நா வந்துட் ட்டு ஸ்ரீ நேரு மஹாவித்யாலயா
அ ஹா
பி எஸ் சி ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜிலியன்ஸ் அண்ட் மிஷின் லேனிங்
ஓ சூப்பர்
ம் நீங்க என்ன ஸ்கூல்
அப்பனக்கார் ஸ்ரீ தா கேர்ள்ஸ் ஹை செகண்ட்ரி ஸ்கூல்
ஓ அப்டியா என்ன உ அ எங்க படிச்சீங்க நீங்க நீங்க என்ன க்ரூப்
ஆர்ட்ஸ் தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்
ஆ சேரி சேரி நா வந்துட்டு இது அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் க்ரூப்பு
ஆஹ் என்ன தெரியுமா அப்ப ஒனக்கு
தெரியுன் நெனக்கிறே
அக்சி அக்சிப் ட நா கேட்ட
ஆ
அவ ஃப்ரெண்டுன் சொன்னா சிக்ஸ்த்துல நீ அவ கூட படிச்சிருக்க அப்டின்
சியா ஆ அந்த நேம் அக்சியாவோடது தானா அதுல இருந்துது அந்த லிஸ்ட்ல
ம் ஆமா
நா பாத்த ஒன்னே நெனச் ச அப்சியாவாதா இருக்குன் சொல்லி அவளுக்கு மெசேஜ் பண்ணிருந்தனா
ம்
நா அதுக்கப்றோ சேரி நமக் தெரியிலேல்ல யாரா வேணா இருக்லா அப்டின் சொல்லி நா விட்ட பாத்துருக்கே
ஓ பின்ன எப்டி நீ என்ன சூஸ் பண்ண
செ ஏ இப்ப நீங்க சொன்னதுக்கப்பறொந்தா எனக்கு தெரியுது நீங்க தான்னு
ம் சேரி சேரி
உ வாய்ஸ் ஸு எங்யோ கேட்ட மாரியே இருக் ஹா அதனால
நான் உன்ன பாத்ருப்பன் நெனக்கிற ஆனா கரெக்ட்டா நீ யாருன் தெர்ல
எனக்கு அதேதா ஹ கரெக்டா தெரில நீதானானு
அப்றோ யார் ரெஃபர் பண்ணாங்க
அஹ் ரிம்னா அக்ஷோர ஃப்ரெண்டு தா அதுவு
உம் எனக்கு ரூம்ன சொல்லி நா ரூம்னா கிட்ட கேட்டுதா நானு இது பண்ணே அதா கேட்ட
ப்போ நா வந்து மூன் மூணு நாள் தா ஆச்சு
ஓ செரி செரி ஆ
நீயி
நா அ எனக்கு டூ டேஸ் தா ஆச்சு
ஓ
உம் அப்புறோ நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா டூர் அந்த மாரி எல்லா போயிருக்கியா
ஹா ஸ்கூல் ட்ரிப்பே போயிருக்கே ஃப்ரெண்ஸ் கூட கேங்கோட கொச்சி வாகனன்
உம் நல்லா இருந்துச்சா எக்ஸ்பீரியன்ஸ் லாம் எப்டி இருந்துச்சு
ம் ஓகே குட் தா
உம் ஃபேமலி ட்ரிப்ல்லா
ம் அதுவும் போயிருக்க ஆஹ நல்லா பேசுற
அஹ அஹ் நீங்க கேம்ஸ் எல்லா பிளே பண்ணுவீங்களா வீட்டு்ல எல்லாரு கஷின்ஸ் ஃபேமிலியெல்லா
உம் ஆஹ போன்லயே விளையாடுவோ இனோ அந்த மாரி
ஓ யூனோ கார்ட் அதெல்லா விளையாடுவீங்களா
ஆஹ
ஆஹ் பிரெண்ட்ஸ் எல்லா காண்டாக்ட்ல்ல இருக்காங்களா இன்னு உங் கூட காலேஜ்ல எல்லா சேந்து இருக்கங்களா இல்ல எல்லா வேற வேற காலேஜா
இல்ல கேங்கா தா சேந்திருக்கோ ஒரு ரெண்டு பேர் மட்டு உம் வேற உன்னோட காலேஜ் தா ஷிஃபா ரைஸா அவளுகள தெரியுமா
ரைஸா தெரியு ஆஹ ஷிஃபா பாத்தா தெரியுனு நெனைக்கிறே பேர்தா தெரியு
இ கிளாஸ் ஸ்டார்ட் ஹேர் வெச்சிருப்பா ம் ஆமா
ஓ செரி செரி அவங்க என்ன கோர்ஸூ
அவ ஃபேஷன் அந்த மாரி போயிருக்கா
அந்த காலேஜ் தா சேந்திருக்காங்களா
உம் உம் ஆமா
ஓகே ஓகே எப்ப காலேஜ் ஓபன் சொல்லிருக்காங்க உங்களுக்கு
ஆஹ ஜூலை ஃபர்ஸ்ட்டோ இல்லாடி ஜூன் எயிட்டீன் கோ ரெண்டனத்துல ஏதோ ஒண்ணு கன்பார்மா என்னன்னு தெரல
டைமிங் உங்களுக்கு
அது தெரிலமா
அவளா சொல்லல காலேஜ் குரூப்லயா இல்ல நார்மலா சொல்லி இருப்பாங்கல்ல அட்மிட் ஷன் போடுற போனப்போ டைமிங்ஸ்லாம் அது கேட்டன்
இல்ல இல்ல
காலேஜ் டைம் ஆஹ் சரி சரி உம்
உனக்கு சொன்னாங்களா
ஆஹ் எனக்கு வந்துட்டு மார்னிங் எயிட் தாட்டி டு ஒன் தாட்டி வரைக்கு காலேஜ்
ஓ
உம் பார்ட் டைம் ஜாப் போற ஐடியாவா
அயய்யோ வீட்ல அலோ பண்ண மாட்டாங்க
ஓ சரி சரி ஓகே பஸ்ஸா இல்ல காலேஜ் போறக்லாம்
அத்தா கூட்டிட்டு போய் கூட்டிட்டு விடுவாரு உம் பேரன்ஸ் தான்
ஆஹ் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரிலாம் போய் கியா
உம் போயிருக்கன் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நறயா பாத்திருக்கன்
உம் குக்கிங்ல்லாம் தெரியுமா உனக்கு
உம் கொஞ்ச கொஞ்ச அப்டி பண்ணுவன்
உம் ஃபுட்ஸ் எல்லாம் என்ன ஃபுட்ஸ் பிடிக்கும் உனக்கு
ஆஹ் நான்வெஜ் தொட மாட்டன்
நான்வெஜ் பிடிக்காதா
உஹும்
நான்வெஜ் புடிக்காதா ஏன்
அது தெர்ல புடிக்காது
னு நான்வெஜ் பிடிக்காதுன்னு சொல்லி நான் பர்ஸ்ட் பர்ஸ்ட் டைம் கேக்குறன்
எனக்கு புடிக்காது
ஆஹ் சரி சரி ஏ என்ன மாரி ஒரு வீட் வீட்ல இருந்தன்னா உனக்கு கண்டிப்பா நான்வெஜ் சாப்பற கிரேவிங்ஸ் இருக்கு
ஓ
ஃபுல்லா வெஜிடேரியன் ஆஹ் நான் நான்வெஜ் சாப்ட்டு பழகிட்டே அதனால் நான் மட்டும் எனக்கு நான்வெஜ்னா கிரேவிங்ஸ் அதிகம் நான்வெஜ்கு நார்மலா
என் வீட்லேயெல்லாம் சாப்டுவாங்க எனக்கு என்னமோ பிடிக்காது
எதுவுமே சிக்கன் மட்டன் ஃபிஷ் எதுவுமே சாப்பிட மாட்டியா
ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷுங்கும்போ அது ரெண்டே ரெண்டு மட்டும்தா சாப்பிடுவே
ம் ஹ்ம் ஆஹ் செரி
சின்னதா இருக்குல அநெம் வேற ஞபகம் வரதுல
தெரியாது நா இப்பதா ஒன் இயர் அதான் நான்வெஜ்ஜே சாப்பிட ஆரம்பிக்குவே ஜஸ்ட் சிக்கன் மட்டும் தான் நானே சாப்பிடுவே
ஓ
ஆனா எனக்கு அச் ஆச்சரியமா இருக்கு நீ நான்வெஜ்ஜு புடிக்காதுன் சொல்றது எனக்கு எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடுவாங்க நல்லா அத கேள்விப்பட்டுக்கு நீ நான் வெஜ் ச் புடிக்காதுன் சொல்ற
எங்கிட்ட பேசுற எல்லாரு இதா சொல்லுவாங்க இது எப்படி இருக்க நீ இதெல்லா
நான்வெஜ்லா சாப்டாம் சொி எங்கிட்டயு இந்த கேள்வி கொஞ்ச நாளைக் முன்னாடி எல்லாரு கேட்டாங்க எப்படி நான்வெஜ் சாப்பிடாம இருக்கன்னு நானு உன்ன மாரி பதில் சொன்னேன் இப்ப சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்பறோ அது நிப்பாட்ட முடில சாப்டாம இருக்குறக்கு
உம் ஆமா சாப்ட்டா எல்லாம் ட்டாயிருவாங்க அப்டின் சொல்லுவாங்க அம்மாலா நல்லா திட்டிட்டே இருக் கோ
சாப்பட சொல்லியா அஹ் எங்க வீட்ல சாப் ப்படாதுன் சொல்லி திட்டுவாங்க நா வந்துட்டு சாப்பட்றக் வாங்வ சாப்புடாத நான்வெஜ் சாப்புடாத சொல்லுவாங்க ஆனா அதுனான் எ பழகுனத விட முடில அப்டி நான் வெஜ் வீட்டுக் புளி அளவில்ல நான் போய் சாப்டறதா இருந்தா கடைல போய் அந்த மாரிதா சாப்பிடணு எப்புட்ருந்தாலு
ம்
பிரியாணி கூட சாப்பிட மாட்டியா
பிரியாணி மட்டும் எடுத்துட்டேன் அது இருக்கிற பீஸ் எல்லாம் தள்ளிருவேன்
ம் ஹ்ம்ம் ஓகே என்னது பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அந்த மாரி எதுவுமே அது கூட ஷவர்மா அதெல்லாம் கூட சாப்புட மாட்டியா
இல்ல இல்ல ம் அத சாப்ட மாட்ட
நான்வெஜ் சுத்தமாவே இப்ப சாப்பிட மாட்டிய நீ
சுத்தமானா எப்படி சொல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்குமோ அப்படி அவளுக்கு கம்பல் பண்ணி ஊட்டிவிட்டா ஏதோ ஒரு வாய்
பேசாம நீ எங்க வீட்டுக்கு வந்த லாம் அதுக்கு ஓ உனக்கு தகுந்த மாரிதான் எங்க வீடு இருப்பாங்க சுத்தமாவே நான்வெஜ் ஆ அளவுடல்ல அதனால
ஓ ஓ அப்படியானா எனக்கு இங்க ஃபுல்லாமே நான்வெஜ் தான்
உன் கிளாஸ் தான அப்ரிதாவும்
இன்னும் ஒரு நிமிஷம்
ஆ அப்ரி உன் கிளாஸ் தானே இல்லையா அஃப்ரிதா
ஆ அஃப்ரிதா தெரியும் உனக்கு என்ன தெரியும் அப்சியும் சொன்ன அப்ரிதா பிரெண்ட் டி
தெரியும் அது நான் நினைச்சேன் உ உன் பேரு நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையா புதுசா இருந்துச்சு பேர் மட்டும் ஆனா அஃப்சியாவோட பேர் பார்த்தோனே ஆனா அதுல வந்த பேர் எல்லாமே கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச பேரா இருந்ச்சா
ம் ஆமா
ஆனா அதெல்லாமே கொஞ்சம் காமன் நேம்ஸும் கூட சரி வேற யாராச்சா கூட இருக்கலாம் நம்ம நமக்கு தெரியாதவங்களா கூட அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன்
இப்ப நான் அஃப்சரி வீட்டு பக்கம் தான் இருக்கேன்
அப்படியா ஆ சேரி சேரி பரவால்ல ஆங்க
ம் ம் ஆயிடுச்சுமா ஹல்லோ
கால் வருது நான் வைக்கிறேன்
ம் சேரி
ஆ